ஹலோ வணக்கம் சிஸ்டர்
வணக்கம் ஆ நல்லார்க்க நீங்க எப்டி இருக்கீங்க
சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்
அம் சாப்டேன் சிஸர் சோ இன்னக்கி டாப்பிக் வந்துட்டு அ ஏ ஐ பத்தி பேசலாமா சிஸ்டர் அதாவது ஏ ஐயோட நன்மை தீமை பத்தி
ஆ பேசுலா பேசுலா
ஓகே சிஷ் ஒ ஏஇ பத்தி நீங்க ஸ்டாட் பண்றீங்ளா நா ஷாட் பண்டுங்ளா
ஃபஸ்டு நீங்க ஸ்டாட் பண்னுங்க ப்ரோ
ஓகே சிஷ சோ ஏஇ பத்தி இப்ப என்னான் பாத்தீங்னா எனக் தெரிஞ் ஏஇ வந்துட்டு அ நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன் சொல்லிக்லா அ நன்மையு என்னன் பாத்தீங்கனா இன்னக்கி நமக்கு வந்து முன்னடிலா ஒரு விஷ்யத்த நம்ம தேடும் போது அது கூகுள்ள போயிட்டு சர்ச் பண்ணி தேடுவோ அதாவது ஒன் பை ஒன் ஒரு ஒரு வெப்சைட்யு ஒரு ஒரு கருத்துகள் குடுத்துருப்பாங்க எது நம்பகதன்மயானது எது பொய்யானது நமக்கு தெரியாது ஆனாகு இப்ப பாத்தீங்னா சாட் ஜிபிட்டி ல ஒரு சின்ன ஒரு இன்ட்றோ குடுத்துட்டொனா போது அது ஏ டூ ஸேட் என்னன்றது து நம்ளுக்கு அனலிஸ் பண்ணி நமக்கு சொல்லி் குடுத்துற்து சோ அதுல என்ன நன்மை தீமைன்றது அது நமக்கு பிர்ச்சு குடுத்துட்து ப்ளஸ் வந்து நீங்க சோர்வா இருக்கமோது நீ அங் ந இப்டிர்க்குற அப்டின்ற போது அது ஒரு ஊக்கம் குடுக்குற மாதுரி பேசுது நம கிட ஸோ நறைய விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற காலகட்டங்கல்ல நமக்கு யூஸ்ஃபுல்ல இருக்குன்றத நா அப்போ மொதல்ல பயன பயன்பத்தி சொல்லிக்கிறே ஒங்கள் தரப்ல சொல்லுங்க சிஸ்டர்
என்னோட தெரப்ல சொல்லுணுன்னா ஏஇ வந்து ஏய் ஏய்யோட நன்மைகள் என்னென்னா அ வேல வந்து வேகமாப் பாக்க முடியு அதால சரிங்ளா போ ஆ ஏஐ மூலோம் வந்து நம்ம ஏதாடு கணக்கு எதாட்டு தகவல்கள் இதாட்டு தேடணுன்னா அது என்னப் விரைவா அந்த வெலய வந்து நமக் செஞ்சி முடிச்சிரு அதே மரி நம்ம என்ன பண்ணுவோ நம்ம ம மனுசங்க வந்து தவறு வந்து செய்வோ சில சில சின்ன சின்ன சவறுகள் வந்து குறைவா செய்வோ ஆன ஏஐ அப்டி கடயாது ஃபாஸ்ட்டா அதோட தகவ தேடி விரைவா நமக்கு குடுத்துடு சரிங்ளா
கண்டிப்பா
அதே மாரி இந்தஅம் மருத்துவம் வங்கி அந்த துறைகள்ள வந்து அ துல்லியமா வேல செய்றதுக் வந்து ஏ ஐ வந்து ரொம்ப யூஸ்புல்லாருக்கு அப்படின்னு என்னோட கருத்து அதே மாரி இன்னொன்னு என்னன்னா இருபத் அ டொண்டி ஃபோர் ஹவர்ஸு என்னது அப் அதால வேல செய்ய முடியு சரிங்ளா ஏன்னா அது ஒரு சிஸ்டம் ஏ ஐ சிஸ்டம் அதுக்கு வந்து என்னென்னா சொல்றது அதுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்டு அந்த மாரி எதுவுமே கெடையாது
கண்டிப்பா அ நம்ம மணிஷ் ம் சொல்லுக ஆ இல்லஇல்ல சொல்லுங்க
அதே மாரி இன்னொன்னு சொல்லூனா ஆம் ஹையர் ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லயு சரி பஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடன்ட் சரி எல்லாத்துக்குமே அதிகது கல்விக்கு வந்து ரொம்ப என்ன ச ஏதாது புதியஸ் புதிய விஷயங்கள கத்துக்கறதுக்கு வந்து நம்ம தகவல்கையு தெரிஞ்சுக்க வந்து எ ஐ வந்து ரொம்ப யூஸ் புல்லா இருக்கு நம்ம ஈஸியா அது கத்து அது மூலோ கத்துக்க முடியுது உதவி புரியுது நமக்கு
நிச்யமா நிச்யமா சிஸ்டர் சோ என்னோட சைட் பாத்தீங்னா நீங்க சொன்ன மாதுரி சிஸ்டர் அது வந்து அ எல்லா விஷ்யங்கல்யுமிங்கே இன்னிக்கி பாதிவ் அதாது கோடிங்ல பத்தீங்கனா இப்ப நம்ம ஒரு நால்நாள் பண்ற ஒர்க்கு பத்தீங்கனா ஒரு ஆஃப் டேல பண்ணி குடுத்துடுது நமக்கு கோடு கோடிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நமக்கு குடுத்துடுது சில கம்பேனிஸ் வந்து பாத்தீங்னா அந்த கோடிங் ங்கு தனியா வந்துட்டு சில ஏய் டூல்ஸ்லாருக்கு அந்த இதுக்கு வந்து பெயிட் பண்ணியே நம்ம வந்து சும்மா கோட் ஜென்ரேட் பண்ணோனா ஒரு இன்ட்ரோ குடுத்தனா போது ஃபுள் செட்டப் நமக்கு கோட் ப்ரோக்ராமிங் கோட் பண்ணி குடுத்துட்து நமக்கு சோ இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாதா இருக்கு ஸ்டாட்டிங்ல வந்துட்டு இத வந்து நடைமுறை பட்த்துற்துக்கு வந்துட்டு அ நமக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலு பிறுகாலத்துல அந்த டோட்டல் ஒர்க்குமே வந்து ஏஇ வந்து எடுத்து பண்ணிட்ற மாதுரி தா தோணுது கொஞ்ச நாள் நீங்க ஒர்க் பண்ணுங்கடா என்ன வச்சிட்டு சோ அதுக்கப்றோ நா ஒங்ள அ ஜாப்லே வந்து தூக்கிடுவ அப்டின்ற மாரிதா நமக்கு தாட் வருது தோ சிஸ்டமேட்டிக் பாக்கும்போது எனக்கு அ இன் அமா சிஸ் நீங்க என்ன சொல்றிங்க இத பத்தி
அ நீங்க இந்த நம்ம ஏ ஐ வந்ததுக்கப்புற என்ன சொல்றதுனா மனுச மனிதர்களோட வேல வந் ரொம்ப வேலை பளு வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின் நா சொல்வ என்னனா ரொம்ப ஆபத்தான வேலைகள்னு சொல்லுவாங்கல்ல இந்த விண்வெளி அதெல்லா ரொம்ப ரிஸ்க்கு தான அந்த மாரி விண்வெளி ஆழ் கடல் ம் தொழிற்சாலை அந்த மாரி இடங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு பதிலா வந்து அந்த வேலைய வந்து ஏ ஐ மூலமா நம்ம செய்யலா
ம் ம் கண்டிப்பா சிஸ்டர் சோ இது வந்து நமக்கு ஒரு ம் சொல்லுங்க
சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
அ இதுல வந்துட்டு ச இப்ப நீங்கென்ட சொன்னீங்க இல்லையா சோ நன்மை நன்மை பத்தி சொல்லிருந்தீங்க அ ஸ்டூடெண்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாருக்கு டீச்சர விட இது ரொம்ப நம்ளுக்கு அனலைஸ் பண்ணி ஈஸியா சொல்லி தருது அ அ இ சோ இதுல வந்து நீங்க என்ன ஒரு ப ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுதுன் நெனைக்கிறீங்க
என்ன பாதிப்புனா வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கோ எ மனிதர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு வந்து குறைவா இருக்கோ அது ஏ ஐ வெச் எல்லா வேலையு பண்ணி முடிச்சிருவாங்க
கண்டிப்பா
அதே மாரி அ நம்ம வந்து முன்னாடில்லா என்ன நம்ம ஒரு ஒரு ஸ்கூல்லியு செரி எதுவு தெரியாம நமக் தேட்றனா ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போ இது எப்பிடி இது எப்பிடி ச்ச் அப்டினு நம்ம நெறைய வந்து யோஸ்சுக்கிட்டே இருப்போ ஆனா இப்ப ஏ ஐ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோ அத ஃபோட்டோவ ஃபார்வேட் பண்றோ அதோட டீட்டெல் கலெக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கா எழுதிருதோ அதனால நமக்கு என்ன தோணுதுனா நம்ம சிந்தன பண்றது வந்து குறையுது அப்டின் நா என்னுட்ய கருத்து
பக்காவா சொன்னீங்க சிஸ்டர் இது நானே வந்து உங்ககிட்ட சொல் நெனச்சே உண்மையா சிஸ்டர் முன்னாடில்லா வந்து ஆனா இதுல என்ன ஒரு யூஸ்னா சிஸ்டர் முன்னாடியே ஒரு இப்போ வந்துட்டு ஒரு சின்ன வேலன் ப பாருங் வெச்சுக்கோங் இப்ப நம்ம ஒரு டிஆர் ஒர்க் பண்றோனே வச்சுக்கோங்க அ அதுல வந் ட்ரு ஒரு ஒரு ஆடியோக்கு ஒரு ஜீரோ பாய்ண் ஃபிப்டி எய்ட் பைசே வந்துட்டு குடுக்குறாங்கன் வச்சுக்கோங்களே சோ அத வந்து திடீர்னு நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ அ ஹண்ரட் டிஆர் பண்ணிருக்கோ அதுக்கான பேமெண்ட என்னா கொஞ்சோ நம்ம ச்ச் சிரமப்படுவோ இல்லிங்களா யோசி ச்சி போட்றதுக்கு நீங்க ஒண்ணுல சாட் ஜி பீட்ட போய்ட்டு அ ஒரு ஒரு டாஸ்குக்கு வந்துட்டு எனக்கு ஜீரோ பாயிண் அம்பத்தெட்டு பைசா தராங்க அப்போ நா முன்னூறு பண்ணிருக்கே எவ்ளோன் கேட்டீங்ன்னா அது அப்டியே உங்குளுக் பிரிச்சு குடுத்துரோ சோ அதல்லா பாக்குறப்ப ஈஸியா இருக்கு
ஈஸியாதா இருக்கு நா ஈஸியா இல்லேன்னு சொல்லல ஈ ஸியா தா இருக் கோ ஆனா நம்மளோட சுயமா யோசி க்கிற திறம போதுல்லே சிந்தன பண்றது குறையுதுல்ல
கண்டி அதுதா சிஸ்டர் அது வந்து யோசிக்கிறது வந்து அந்த அளவுக்கு நமக்கு தோண மாட்டேங்குது முன்னாடிலா நம்ம கால்குலேட்டர் எடுத்து போட்டு பாத்து யோசிச்சு சோ இப்ப அதெல்லா அந்த எப்டி சொல்றது மூள மங்கி போச்சுன் சொல்வாங்கள அந்த மாதிரியான ச்ச் நிலைப்பாடு இருக்குன் நெனைக்கிறே ஏ ஐ மூல்யமா
கண்டிப்பா நம்ம என்ன சொல்றோ சோம்பேறிக்கு தள்ள பட்றோ சோம்பேறி நிலைக்கு
கண்டிப்பா சிஸ்டர் இப்டி இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல வந்து நம்ளால எ ஒரு டெசிஷன் கூட நம்ளால மேக் பண்ண முடியாதுன் நெனைக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோனா ஏ ஐ வந்து சில டை சில டை சில நேரங்கள்ல வந்து தவறான பதிவுகளையு தருது அப்டினு என்னுடைய கருத்து சல் சில டைம்ல வந்து
கண்டிப்பா சிஸ்டர் இப்ப நீங்க சாட் ஜி பிடில போய்ட்டு ஓபன் இருக் பாத்தீங்ளா அங்க வந்து ஒரு சில விஷ்யங்கள வந்துட்டு அ கேக்கும்போது அது வந்து நல்லா இருக்ற மாரியே சொல்லு ஆனா நா அதுக் நமக்கு நமக்குதா ங்க அது வந்து கொஞ்சொ தப்பா சொல்லுதுன்றது அப்ப நம்ம அது கிட்ட கேக்கும் போது ஒடனே அது சொல்லு இல்ல நீங் செஞ்ச ஒர்க்க வந்து பாத்தீங்னா நீ சொன்ன மாரி செரியாதா இருந்தது நான் தா மாத்தி சொல்லிட்டே இது நா இனிமே திருத்திக்றே அப்டின்ற மாரி சொல்ல இதே மாத்ரி க்ளௌடுனு ஒரு ஏ ஐ இருக்கு அங்க போய் சொன்னீங்கன்னா அது தெரிஞ்சா தெரியுதுன் சொல்ல இல்லனா தெரியலன் சொல்லிடு அப்டே ஓப்பனாவே சோ ஏ ஐ கிட்ட வந்து ஒரு ஒரு ஏ ஐ டியும் ஒரு ஒரு சில வித்தியாசங்கள் தெரிது சிஸ்டர் சோ அத நம்மதா தகுத்தெரிஞ்சு உண்மையா இல்லயான்றத நம்ப பயன்படுத்திக்னோ
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாத்ரி நம்ம ஏ ஐ மூலோ வந்து நெறயா தகவல்கள வந்து ச்ச் அது கூட சேர் பண்ணும் போது நம்ளுடைய தகவல் தனிப்பட்ட முறையில் வந்து நம்ளுடைய தகவல் வந்து பாதுகாப்பாக ச்ச வைக்க முடியல அப்டினு என்னோட கரு த்து இப்போ நெறயா ம் இப்ப நெறயா ஃபோட்டோஸ் இத்லா எடிட் பண்ணி அந்த ஜெம்னி ஆப் ஏ ஐ அதுலலா போயி நெறயா ஆப் எடிட் பண்ணி போட்றாங்க பத்தீங்ளா அதெல்லா நா எனக்கு ச்ச் அப்டே அத ஃபோட்டோ சென்ட் பண்றதுகே பயமாகருக்கோ நம்ம யாருக் கூகுள்க்கு போட்றோ அப்டி இப்டி போட்றோ நம்ம ஏ ஐ போட்றோ அப்டினு நா பண்ணவே மாட்டே எல்லாரு பண்ணுவாங்க எப்டி பண்றாங்க அப்டின் கேக்கும்போது ஒருத்வங்க அந்த தகவல வந்து எனக் சேர் பண்ணாங்க
உண்மயா சிஸ்டர் அது வந்து இருக்குதா நம்ம இப்ப கு இப்ப ஏ ஐ வராதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ளுடய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோ பாருங்க ஃபோன்லயே டிஃபால்டா இருக்கு சோ அந்த கூகுள் ஃபோட்டோஸே வந்து பாத்தீங்னா நம்ளுடய ஃபோட்டோஸ் எல்லா அவுங்க வந்து அக்சஸ் பண்ணிருபாங்க டிரைவர்ல போட்டு வைக்ற ஃபோட்டோ ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அவுங்க தரப்ல வந்து அவ் கைலதா இருகுன்ற மாதிரி இருக்கு பட் அது எல்லாமே நம்ளோட ப்ராபர்ட்டி நமக்கு சொந்தமானது சோ அந்த மாரில்லா இருக்கு சிஸ்டர் இது சோ ஏ ஐ ன்றது வந்து நம்ம பாத்து யூஸ் பண்ணணு
கண்டிப்பா அதே மாரி இந்த கே ஐ யூஸ் பண்ணதுக்கு வந்து அதிகமா செலவு ஏற்படுது அத உருவாக்றதுகு ஏன்னா அது வந்து பய அத பராமரிக்றதுகு வந்து நெறய வந்து அதிக பணோ தேவபடுகிறது ஏன்னா வந்து ஒருத்தர் போயி இதாயிடுசுனா நம்ளால அத அப்டேட் பண்ண முடியாதுல
நிச்சயமா நிச்சயமா ஆ இப்ப கூட சிர் சேர் அது நெறயா கம்பெனிஸ்ல வந்துட்டு என்னா பண்றாங்னா ஒரு சில ஒர்க்குகு வந்துட்டு ஏ ஐ பயன்படுத்றாங்க இதன் மூலியமா பத்து பத்து பேரு பத்து பேருக்கு வீணா சம்பளோ குடுக்றத ஒரு ரெண்டு ஹூமன் ஹேண்டில் பண்ணிக்லா அந்த ஒர்க் க அவுங்ளுக்கு அப்ப வந்துட்டு ஒரு எட்டு பேருகான சம்பளத்த வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க அந்த மத்த வேலய எல்லாதையுமே அந்த எட்டு பேருகான வேலய ஏ ஐ பண்ணிடுது அத ஒரு ரெண்டு ரெண்டு ஹூமன் வந்து ஹேண்டில் பண்ணிக்றாங்க சோ அப்டி இருக்ற பட்சதுல அவுங்ளுக்கு அந்த எட்டு பேருகான சம்பளம் வந்து லாபமந்தானே ப்ளஸ் வந்துட்டு ஏ ஐ மூலியமா இன்னு வேற எதாவது சக்சஸ்புல்லா ஒர்க் பண்ணிக்லா சோ அவுங்ளுக்கு கம்பெனிங்ல பெனிஃபிட்ஸா பாத்துட்ருகாங்க அப்டினு நா நெனக்றே இதல
கண்டிப்பா கண்டிப்பா எப்டினா ஏ ஐ வந்து நம் நம்மளோட வாழ்க்கை முறையை வந்து எளிதாக்குது ஆனா அத வந்து நம்மோ வந்து ஒரு தொழில்நுட்ப மாதிரி பய இது எடுத்துகிடணு அதயே நம்ம சரியான முறையில் பயன்படுதலாட்டா நமக்கு ரொம்ப ஆபத்து ஏற்படு அத வந்து நம்ம செரியான முயலில் முறையில் பயன்படுத்தி அத மு அதோட முக்கியத்துவத்த மட்டு நம்ம அறிஞ்சுகிடனு
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் உங்ககிட்ட பேசுந்த நேரமே போனதே தெரியல சிஸ்டர்
கண்டிப்பா நானு உங்க ம் நானு உங்கட்ட பேசு டைம் போறதே தெரியல நெக்ஸ்ட் பேஸ்லா ஓகே நன்றி